ஹலோ
வணக்கம் தோழரே
ஆ வணக்கம்
சத்தம் கொஞ்சம் குறைவாக கேக்குது
சத்த கம்மியா இருக்கா குறைவா இரு
ஆமா ஆம்
இப்ப கேக்குதா ஆ ஆ என்ன தாபிக் இன்னிக் பேச போறோ சோ நீங்களே சொல்லுங்க
சாப்ட்டாச்ச தோழரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சாப்ட்டே நானு அப்டியே வாக்கிங் போகலான்னு பார்த்தே நீங் கால் பண்ணிட்டீங்க
அ தோழரே சத்தம் குறைவாக இருக்கு ஒண்ணுமே கேட்கல
இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ச அப்டியே லைன்ல இருங்க
இப்ப போட அ
ஹலோ ஆ இப்ப கேக்குதா ஆ இன்னைக்கு என்ன டாப்பிக் பேசலா இப்பயு குறைவா இருக்கா என்னனு தெர்லயே ஆ ஊன்ல வச்சு காதுல வச் தானே பேசுறே நீங்க உங் உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது
ஹெட்செடு போட்டிருக்கீங்களா
இல்ல இல்ல நா இதுலதா பேசுறே நா இதுலதா பேசுறே கேக்குதா ஹலோ
அதோட ச சத்தத்த கொஞ்சோ அதிகப்படுத்தி பாருங்களே
ஃபுல்லா தா இருக்கு ஒரு நிமிஷோ இருங்க நானு ஸ்பீக்கர்ல குதா இப்பயு கம்மியாதா இருக்கா ஹலோ
ஓகே சரி தோழரே ஆ சரி தோழரே போது தோழரே சரியாக இருக்கிறது
என்ன டாப்பிக் பேசுறீங்க இனைக்கு நா சாப்பிட்டே நா வந்து இன்னைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லானு சாப்ட்டே நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இல்ல தோழரே இனிமேல்தா சாப்பிடணு
என்ன சமைச்சிருக்கீங்க இனைக்கு
ல்ல தோசை அ தோசை தக்காளி சட்னி
அருமையான காம்பினேஷன் எனக் பிடிச்ச காம்பினேஷன்
ஆமா முடிந்த அளவு தமிழில் பேச வேண்டும் தோழரே
முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேச வேண்டுமா தமிழிலேயே ட்ரை பண்ணுகிறேன் முயற்சி பண்ணுகிறேன் தக்காளி சட்னி அ
தக்காளி சட்னி எப்டி செய்வது என்பது உங்களுக்கு தெரியுமா
நான் சொல்கிறேன் சரியா இருக்கான்னு நீ நீங்க சொல்கிறீர்களா
ஆ கண்டிப்பாக
நான் நான் செய்யும் முறையை நான் சொல்கிறேன் எப்படி இது செய்வேன் என்று சொல்கிறேன் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குமா இல்லயா என்று நா பெரும்பாலும் கடல பருப்பு உளு த்தம்பருப்பு இதை
சரி தோழரே
அதில் வெங்காயத்தை வெங்காயத்தையும் வனக்கி தக்காளி எல்லாத்தையும் வன அனைத்தையும் வ வனக்கி விட்டு பச்ச மொளகா தொ க கொத்தமல்லி தழைகள் எல்லாத்தையும் வணக்கி புளியும் போட்டு வ வணக்கி விட்டு நல்லா வனக்கிவிட்ட பிறகு மிக்சியில் அறைத்து அ தேங்காய் திரு திரு சிறிதளவு தேங்காய் வ இது பத் அ அறையில் அரடி விட்டு அ அரைய விட்டால் ச தக்காளி சட்னி மூடி விட்டது இதுல ஏதாவது ஆட் சேர்க்க வேண்டும்னா சொல்லுங்கள் இல்லை நீக்க வேண்டும்னாலு சொல்லுங்கள்
உப்பு சேர்க்க வேண்டும் தோழரே
சே உப்பு சேர்த்துக்கலாம் அ
அ அப்புறம் தோ அப் அப்புறம் வந்து இதில் எல்லாமே சேர்ப்பதால் இது வந்து கதம்ப சட்னி ஆகிவிடும் எங் எங்கள் ஊரில் வந்து இத வந்து கதம்ப சட் நீ அபின்
கதம்ப சட்னி ஆ
ஆமா கையில் அதாவது கதம்பம்னா எல்லா பொருள்களும் சேர்ந்து ஒரு பொருளாக மாற்றுவது கத கதம்பம்னு சொல்லுவாங்க கதம்பம் பூவெல்லா நம கட்டுவோ இல்லையா அப்டி சொல்லுவாங்க ஏன்னா கைல என்னன்ன கெடை இதோ வெங்காயோ தக்காளி பச்ச மொளக பட்டமெளகா அ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா புளி
வ த பூண்டு போடுவே நானு பூண்டு
இல்ல கதம்ப சட்னி என்றால் இப்டி சொல்லுவாங்க
ஓ அப்படியா அ
நே ரெடி என் சொல்வார்கள் அதை போல தான் நீங்கள் சொல்கிறீர்கள் அ தக்காளி வெங்காயம் பட்டைமெளகாய் வச் த நா நன் நன்றாக இருக்கும் ஆ புளி வந்து தக்காளியின் அளவை பொறுத்து இருக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தால் புளி தேவையில்லை தக்காளி குறைவாக இருந்தால் கொ சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவை என்றால் அ கடலை பருப்பு மு டலையிலே ஒரு வானல் லியில் எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பை வருத்து எடுத்து வைத் த்து கொண்டு அதில் வெங்காயம் தக்காளி பட்டமிளகாய் உப்பு புளி வனக்கி விட்டு ஆற வைத்து அரைத்து தால் சுவையான தக்காளி சட்னி ரெடி எங்கள் வீட்டில் வந்து இந்த முறையில் தான் செய்வார்கள் அ ஒவ்வொரு ஊர் வழக்கத்திலும் ஆ கண்டிப்பாக தோழரே ஒ ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு முறையே பின்பற்றுகிறார்கள் அதனால் வந்து ஊ ஒரு ஊர் இருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா
ம் ம் சரி
அதனால் சே சாப்பாடுகளில் சிறிய மாறுதல்கள் இருக்கும் உங்கள் ஊரில் அ என்ன சாப்பாடு பிரபலமாக இருக்கும்
எங்க ஊரில் அ சொல்வதிலை நான் அனைத்துமே நானு கிடைக்க இருந்ததுதா நான் நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவ என்றால் எங்க ஊரில் கடைகளில் தட்டுவடை சட்டு மிகவும் பிரபலம்
ம்
வீட்டில் நார்மலாக நா எப்பியு சமைப்பதா நீங்க சொல்வ தா தோசை இட்லி பூரி சப் த்தி இந்த மாரி இதுதா ச சமைக்கிறதுதே சாப்பிடடுறது ஸ்பெஷலா ஒன்னு கிடையாது
சரித்தோழரே உங்கள் ஊரில் மாம்பழம் உங்கள் ஊரில் மாம்பழம் வந்து சிறப்பு என்று சொ சொல்வார்கள் அது இப்பொழுதும் இருக்கிறதா இப்பொழுதும் கிடைக்குமா
ஒரு காலத்தில் மாம்பழம் சிறப்பாக சொ சொன்னார்கள் அந்த காலகட்டங்கள் சேல மாவட்டம் என்பது தருமபுரி அ தருமபுரி கிருஷ்ணகிரி அ எல்லா சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்து சேல மாவட்டங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுவிட்டால் இப்பொழுது பேர் மட்டுமே சேல மாம்பழமாக இருக்கிறதுதை தவிர சேலத் த்தில் மாம்பழம் இருப்பது குறைவே
ஏன்னா மரங்கள் உற்பத்தின் குறைந்து விட்டது
ஆ முப்பத்தியு குறைந்து விட்டது மாவட்டங்கள் பிரிந்தபழுவு தருமபுரி சேல மாவட்டம் தருமபுரிய பெய முதல் முன்னாடி தருமபுரி வரையுமே சேல மாவட்டமா இருந்தது ஆனால் சேலம் சேல மாம்பழமே என்று சொல்லினார்கள் இப்போது கிருஷ்ணகிரி வரையுமே சேல மாவட்டமாக இருந்தது இப்பொழுது பிரித்தப்பட்டதால் சேல மட்டுமே இருக்கே தவிர இப்பொழுது பெரும்பாலு கிருஷ்ணகிரி தருமபுரி சுற்றுவட்டாரத்திற்கு கிடைக்கிற மாம்பழ அதிகமாக கிடைக்கிறது சேல மாவட்ட மிக குறைவு ஏற்காடு சைடுகள் கிடைக்கிறது பட் குறைவான அளவே சேலமாம்பழ கிடைக்கிறது
சிறப்பு தோழரே ஏன்னா இப்ப வந்து எல்லாத்தையுமே எல்லா எல்லா இட இடத்திலையு இப்ப உற்பத்தி பண்ணலானுங்குற மாரி வந்துருச்சு ஏன்னா முன்னாடி வந்து ஆப்பிள்னா அது காஷ்மீர்லவா மட்டுந்தா விளையு அப்பிடின்னு இருந்துச்சு இப்ப அந்த ஆப்பிள் வந்து நமக் கிருஷ்ணகீரியிலேயே விளைய ஆரமிச்சுட்டு அப்பிடிங்கும் போது எல்லாமே எல்லா இடத்துலயு பண்ணலா அப்பிடிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்து வந்துட்டோ இல்லையா
இருந்தாலும் அதில் என்ன இதனால் ஆப்பிள் மண் வளத்தை பொறுத்தே அதையோட சுவைகள் மாறுபடுகிறது ஒரு கேஷ்மெரி ஆப்பிள் க்குமாக இருக்கு நியூசிலாந்தில் வருகிற ஆப்பிள்கள் இன் சுவை வேறு ஆ பிறகு பச்சை ஆப்பிள் சுவை வேறு மண்களோட மண்ணோட பாரம்பரிய முக முக்கியம் ஆப்பிள் உருவத்தில் முட்டு ஆப்பிளாக இருந்தாலு மட்டு பாத்தாது சுவையிகலும் ஆப்பிள் அந்த மண் வள மட்டுமே குடுக்குமே தவர அந்த சுவையை வந்து அந்தந்த காலகட்ட ஏரியாயி பகுதிகளில் ஆ சுவைக்கும் பொழுது இன்னும் சுவையாக இருக்கும்
கண்டிப்பாக மிக சரியாக சொன்னீர்கள் தோழரே ஏன்னா உ அ கேஷ்மேர் ஆப்பிள்னா அதுக்கு அதோட மௌவுசே வந்து தனிதா இல்லையா நம்ம வந்து அது பேர் சொல்ல போதே அதோடைய சுவையு நம்ம நாக் நம்புளோட நெனைவுக்கு வந்து போகு அதே ஒவ் ஒவ்வொரு எடத்தோட மண் வளத்தோட தன்மைங்கிறது கண்டிப்பாக மாறுபடு இப்ப எங்க ஊர்ல வந்து எங்க ஊருக்கு பக்கத்தில்ல வந்து ஒரு ஆ பிரபலமான மாவட்டம் இருக்கு அங்கேருந்து காய்கறிகள் வருவது வந்து அவ்ளோ ஒரு சுவையா இருக்கு அதே அந்த ஊர் காய்கறின் சொன்னாலே கண்ண மூடிட்டு மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு கலப்பு இருக் க்காது இயற்கையான முறையில் பயிரிடுறாங்க அப்பிடின் சொல்லிட் ட்டு அந்த ஊர் காயம் சொன்ன உ உடனயே அது என்ன வில எதுனாலு செரின் சொல்லிட்டு உடனே வாங்கிடுவாங்க மக்கள் அந்த சாப் அ சாப்பிடும் போது அந்த அந்து சுவை வந்து நம்மளோட மனதுல நின்னுட்டே இருக்கு அது மாதிரியான ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு கண்டிப்பாக
நீங்கள் நா திரும்பு ஆப்பிலுக்கே நா வருகிறேன் ஆப்பிளில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குமே அதை பத்தி உங்குளுக் அத ஆ அதுவே அத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஏ அத டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு
தோழரே தொடர்ந்து பேசலா தோழரே
ஆ ஓகே நன்றி தன்றி நன்றி நன்றி